அக்கா கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுப்பா உங்க ஏரியால வெயில் எப்டி இருக்கு
அக்கா இன்னைக்கு தாங்கா கொஞ்சமா வெயில் அடிக்கு
இன்னைக்குதா கொஞ்சமா வெயில் அடிக்குதா அடடா எங் ஊரெல்லா வெயில் தாங்க முடில
இல்லக்கா இங்க மழ தூறிக்கிட்டே இருக்கு
ஆ ஆ
ஆ
எந்த மாவட்டோ நீங்க
அக்கா கிருஷ்ணகிரி மாவட்டங்கா
கிருஷ்ணகிரிங்ளா ஓ செரி செரி நா வந்து பாண்டிச்சேரிப்பா
ஓஹோ ஓ ஓகே கா ஓகே
இங்க அங்க மழையா பெய்து வெயில் காயில
அக்கா இல்லைங்கா மழக்கா
ஓ இங்க வந்துட்டு வெயிலு ரொம்ப ஆனா கிருஷ்ணகிரியு நல்லா இருக்குல பெங்களூர் பக்கோ
ஆமாங்கா அக்கா இங்க இந்து நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர்
ஓ நீங்க அங்க நறைய கம்பெணிஸ்லா இருக்குமே ஒசூர் பெங்களூர் சைட் எல்லா அது இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான உங்க
அக்கா இண்டஸ்ட்ரியல் ஏரியா தா நம்ம ஊர் பாத்தீங்னா கிரானைட் இருக்கு
ம் ம்
ம் டைல்ஸ் எல்லா டைல்ஸ் இல்லாம நேச்சுரல் ஸ்டோனு கிரரானைட் இருக்கு
அப்டியா
ம் பாண்டிச்சேரி இப்பதாங்கா ஒரு டூ த்ரீ மந்த்த் ஆவு வந்துட்டு வந்தோ
ஓ
ம் அப்டியே இந்த
இங்க வெயிலு தா அதிகம் ஆமாமா பிச்சாவரம் ஐயையோ நாங்க ஒரு தடவ பிச்சாவரத்துக்கு போய் தா மாட்டிக்கிட்டோ
ஏங்க்கா எப்டிக்கா
தண்ணில சொந்தமா இது என்னா ச்சு தெருல இருந்து பஸ் வச்சு எல்லாரு போனோ அப்டி போனதுல எ ம் இங்கிர்ந்து போன கூட்டத்துல வந்து ஒருத்தருக்கு பிச்சாவரத்துல இந்த அந்த தோணி தள்ளீன் போறாங் பாருங்க உக்கார வெச்சு அந்த ரோ ரை ரைடு போறவரு தெரியு அவுங்க வீட்டுக்கு போலான் சொல்லி அவங்க வீட்ல சமையல்லா சொல்லிட்ருந்தாங்க ஆ நாங்க அங்க போனோ நல்லா சாப்பாடு மீனு அந்த மார்லா போட்டாங்க நல்லா சாப்ட்டோ எல்லா அது பண்ணிட்டு அவரோட போட்லயே கூப்ட்டு போறேன் கூப்ட்டு போனாரு அதுல கூ ப்ட்டு போனவரு என்ன ஆச்சுன்னே தெர்ல பாதில போட் ரிப்பேர் ஆய்போச்சி
ஓ நீங்க இதுல போனீங்ளா எலக்
ஆ ஆமா நைட்டு ஏழ்ர மணி இத்தனைக்கு ஆர்ற ஆறேகாலுக்கு நின்ன போட்டு ஏழ்ர மணி வரிக்கு தண்ணிலே நிக்கறோ இந்த பக்கோ அந்த பக்கோனு ஆடிக்கிட்டே இருக்கே தவுர ஆ எல்லாரு அப்டியே உக்காருங்க வேற வேற எட்த்துக் ஃபோன் பண்ணி கூப்பட்றாங்க எதெ தோ ஹெல்ப் கேக்கறாங்க எதுமே கெடைக்கல அப்பறந்தா வேற ஒரு போட்டு் அதுல துடுப்பு இல்ல வேற ஒரு போட்ட வர வெச்சி அந்த போட்டு் வந்துதா நாங் வந்தமே அதுலர்ந்து எ நாங்க கொழந்த குட்டி குட்டி நா வந்து அப்பல்லா மீடியம் வய்சு அப்பல்லா கல்யாணோ ஆவல எங்க மீதி குட்டி குட்டி பசங்கல்லா போனமே அழுவுதுங்க எல்லா நம்ப செத்து போய்டுவோமா நம்ம வீட்டுக் போ மாட்டமா நம்ப அப்பாவ பாக்க மாட்டமான்லா கேக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஆரம்பத்துல ஒரு கொஞ்ச நேரோ சீரியஸா இல்லினாலு கொஞ்ச நேரோ ஆக ஆக தண்ணி வந் படகுல வந்துட்டு ஒரே சமமா எல்லாரு ஒக்காந்திருக்கோமா அது கொஞ்சோ வெயிட் இதுவாகுற மாரி ஆய்டுச்சி அப்போ எல்லாருக்மே பயோ வந்துருச்சி நம்ப யாருமே ஹெல்ப் பண்ண வர்லயே அப்போ செல்லு வசதி கெடையாது பெருசா இந் மார்லா வசதி கெடையாது ரொம்ப பயந்துட்டோ வேற ஒரு போட்டு வந்து அதுல எங்கள தூக்கி போட்டு வீட்டுக் வந்தோ இதுக்கு மேல டூரு வேணா ஒன்னு வேணான்ற அளவுக்கு ஓடியாந்தோ
அக்கா நாங்க மேனோல போனோ படகு சின்ன போட்ருக் இல்லியா
ம் ம்
அதுல துடுப் போட்டு
ஆ ஆ
அதுல போனோ
ஓ நா அதுக்கப்பறம் போட்டிங்கே போல
அந்த காட்டு உள்ளாரெல்லா கொண்டு போனாங்க
ஆ ஆமா அது காடு தா உள்ள ஃபுல்லா வெறும் மரோ
ஆமா
அந்த மரத்துள்ளார போக போக நல்லாருக்கு இப்ப ஃபோன்லா இருந்தா வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்க நல்லாதா இருக்கு
இல்ல நாங்க இப்பதா போய்ட்டு எடுத்துட்டு வந்தோங்க்கா எடோ நல்லா இருந்துச்சி அப்பறோ த என்ன படோ அது ம் தசவதாரம் அதுல ஒரு அந்த ஒரு சாங்லது கல்லை மட் டும் கண்டால் கடவுள் தெரியாது அதுல பாருங்க அந்த அந்த ப்ளேஸ் வரு
ஓ எங்களுக்கானா பக்கோ பிச்சாவரோ வந்து பக்கோ
ஆமா உங்களுக் அக்கா நாங்க ஜெயம்கொண்டம் போய்ட்டு ஜெயம்கொண்டந்து என்னா கோயில் அது கங்கை கொண்ட சோழப்புரம்
ஆ ஆ ஆ ம்
அத பாத்துட்டு மீன் சுருட்டி மேல வந்து பிச்சாவரம் பாத்துட்டு பிச் பிச்சாவரோ இருந்து அப்டியே பாண்டிச்சேரி வந்தோ
ஓ ஆமா பக்கோ எங்களுக்கு இப்ப ஏ கடலூர் ஆ
இப்டி திண்டிவனோ இப்டி வந்து வந்துட்டோ
ஆமா ஆமா திண்டிவனோ வழி போவோ ஆ
திண்டிவனோ திருவண்ணாமல ஆ இப்டி வந்துட்டோ
ஓம்
வருவோங்க அப்ப அப்ப வருவோ ஆ
பக்கந்தா ஆனா ஒரு தடவ தா போயிருக்கோ அந்த ஒரு தடவேலயே அனுபவோ பெருசா இருந்ததுனால ம் மறுபடியு அங்க போனுன்னு எண்ணமே வரல
ஆ
போல அதுக்கப்பறோ யாரு கூப்புல்ல பிச்சாவரோ போலான்னு யாரு கூப்புல்ல நாங்களு போல ஆ அந்த ஒரு தடவ போனதே இன்னு மறக்க முல்ல
ஓஹோ
நெறைய வேற வெளிலல்லா நெறைய போயிருக்கோ அங்க ஒரு தடவ தா போயிருக்கோ ஓ ஒகேனக்கல் கூட வந்துருக்கோ
ஒகேனக்கலுங்களா
ம்
ஆ என்ன எங்க ஊர் மேலதா போயிருப்பீங்க
ஆமா ஒக்கேனக்கல் வந்தோ
நம்ம கா
இது ஒரு தடவ ஏலகிரி இன்னு போல
ம்
இ இது ஏலகிரி இன்னொன்னு அவரு கூட சொன்னாங்களே அங்கயே
ஏற்காடுங்ளா
ஆ ஏற்காடு அதெல்லா பக்கோந்தா நல்ல
ஏலகிரி நல்லா இருக்குக்கா
ஓ ஓ
ம் இப்ப தீம் பார்க்லா வந்துருச்சி
ம் ம்
ம் நெறைய தீம் பார்க்கஸ்சு நெறையா இருக்கு பாண்டா பார்க் இருக்கு போட்டிங்கு நல்லா இருக்கு ஸ்விம்மிங் புல்லு இந்த கோஸ்ட் ரைடு எல்லா கோஸ்ட் ரைடர்ஸ் எல்லாமே இருக்கு
ஆ இன்னும் போல இன்னு நாங்க போனத பாத்தா பாண்டிச் சேரில இங்கயுமே இருக்கு ஒரு இடத்துல போட்டிங்கு அந்த மாரிலா இருக்கு பெர்சா இப்ப கொழந்தைங்கல்லா இருக்குறதுனால வெளியல்லா எங்கயு போறது கெடையாது ஆ கொழந்தைங்கள மெயின்டைன் பண்ண முடியல வெளிலல்லா போனாக்கா
கண்டிப்பா அங்க இங்க ஓடுவாங்க அது இது கேப்பாங்க
சுத்தமா சமாளிக்க முடியல பைத்தியோ பிடிச்சிக்குது அங்க எனக்கு வந்து வெளில போயிட்டு வந்தா அது பெரிய தலைவலியா இருக்கு அதுக்கு நா வீட்டுலயே இருந்தா நிம்மதியா இருக்கலா எனக்கு ஏ தலவலியே இல்ல அந்த போட்டு போற டிரரெஸ்ல இருந்து எல்லாத்தையு இழுத்து இழுத்து உடுறது உ ஷால இழுத் து பிடிக்கிறது அந்த மாரி அதெல்லா டென்ஷன் ஆகி போகுது இவங்கள கூப்ட்டு போய் கூட்டு போறதுக்குல்ல அதுக்கு வீட்லயே இருந்துக்கலான்ற மாரி இருக்கு கொஞ்சம் வளர்ந்தாதான் அவங்களும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்றம் எங்கேயாவது அப்பப்ப முன்னல்லாம் டூர் போடுவாங்க நம்போ வேன் வச்சிருக்கோன்னா டூர் போடுவாங்க இப்ப யாரும் அந்த மாரி போடுறதும் கெடையாது
இல்லக்கா நம்ப ஒன்னு நெனைச்சா நம்பளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு நாலு பேரு சேந்து அப்டியே கார எடுத்துட்டு அப்டியே வந்துடுறது அஷ்
ஓ இங்கல்லாம் முன்னாடி அந்த மாதிரிதான் போடுவாங்க அப்டி எல்லா கோயிலும் பாத்திருக்கோம் நான் சின்ன புள்ளையில இருக்கும்போதுலா அப்போ வருஷத்துக்கு ஒரு டூர் போட்டுருவாங்க எங்க சொந்தக்காரங்க தான் ட்ராவல்ஸ் வச்சிருந்தாங்க அதனால அவங்க எப்ப டூர் போட்டாலும் நம்மளுக்கு ரெண்டு சீட்டு போட்ருவாங்க அதுல ஏறிடுவோம் போயிட்டு வந்துருவோம் என்னா ஒரு ஆளுக்கு ஐந்நூறுவா போ ஆயரம் ரூவா தான் ஆயிரூவாய்க்கே எல்லா ஊரும் சுத்தி பாப்போம் ஒரு வேளை கொஞ்சம் முன்ன பின்ன இன்னோன்னு ரெண்டு மூணு கோயில் காட்டுனாங்கன்னா ஒரு இரநூறு முன்னூறு சேத்து கேப்பாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்றம் கொடுத்துருவோம்
ம்
மீதி சாப்பிற்றது நம்ம செலவெல்லாம் நம்ம பாத்துக்கணும் அவங்க பஸ் செலவு மட்டும் அவங்களது அந்த மாதிரி போவோம்
நம்ம அவங்களோடது மீதிலாம் நம்ம செலவுதான்
ஆமா நம்ம நெறைய சுத்தி பாத்துருக்கோம் அப்ப நான் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கேன்
ஓகேக்கா ஓகேக்கா
அப்ப இந்த மாதிரி பழனிக்கு மத்த மத்த கோயில்லாம் நெறைய கோயில் எல்லாமே போயிட்டு வந்திருப்போம் ஆறுபடைக்கும் போயிட்டுருப்போம் இன்னும் நெறையா அ நம்ம சவுத் சைடுல இருக்க கோவில்ஸ் எல்லாம் கூட்டு போயி காமிச்சிருக்காங்க
ஆ அப்ப நல்லா ஊர் சுத்தி இருக்கீங்க அ
ஆமா அப்ப அ இத இதெல்லாம் கொ கொழந்தெல்லாம் பொறந்ததுக்கு அப்றம் எங்கேயும் போ முடியல அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தாச்சு அதனாலயே என்னமோ எனக்கு இப்பல்லாம் எங்கயும் போணும்ன்னு தோணலையான்னு தெரில
ஆ நம்ம எங்கேயும் போலைங்க்கா இல்லிங்க இல்லிங்க கோயம்புத்தூர் தாண்டி
ம் நா மூணு
இல்லக்கா கோயிலல்லாம் எங்கேயும் போறதக்கா கோயிலல்லாம் போனதுல்ல
ஆ நல்லாதான் இருக்கும்
இல்ல அது ரொம்ப தூரம் நடக்கணும் ஏதோ சொன்னாங்க
இல்ல நடக்க வேணா ஒரே பஸ்ஸே இருக்கு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லருந்து ஆ கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஈஷா யோகாக்குன்னு பஸ்ஸே தனியா போவுது
ஆமாங்களா
அங்கேயே ஒரு பஸ் ஸ்டாப்பே இருக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க நம்ம சாமி பாத்துட்டு வெளில வந்தோம்னா நெறைய பஸ் இருக்கும் அங்கேந்து நம்ம டைரக்ட் பஸ் கூட கிடைக்கும் நம்ம எந்த ஒரு போனமா அந்த பஸ் ஏறி வந்துடலாம் அந்த மாதிரிதான்
சரிகா சரிகா
நாங்க இந்த ஈசா யோகா ஃபேமஸே ஆகல அப்பவே போயிட்டோ ஒரு தடவ ஊட்டிக்கு போயிருந்தோ ஊட்டிக்கு போயிட்டு வர வழியிலதா இந்த கோவிலே அப்டின் சொல்லி அப்ப வந்து எங்கள அ நீங்க சொன்னீங்க பாரு ரொம்ப தூரொ நடக்கணு அந்த மாரிதா அப்ப வைவ் டிரைவருக்கு வழி தெரியாத ஒரு எடத்துல நிப்பாட்டிட்டாரு நிப்பாட்டிட்டு ரொம்ப தூரொ நடந்து போ வச்சுட்டாங்க அந்த எடொ ஃபுல்லா பாக்கு மரோ ஆ ரொம்ப தூரோ நடந்து வந்துதா அப்புறோ கோவில பாத்தோ நல்லா இருந்துச்சு ரொம்ப புதுசா இருந்தது நம்ப எல்லா கோயிலயு போற மாரி இல்லாம இங்க வேற மாரி இருந்துச்சு அந்த தியானம் பண்றது அமைதியா உக்காந்துட்டு வர்றது இரும்பக்கூடாது எது பண்ணாலு உஸ் உஸ்ன்னு சொல்லுவாங்க சவுண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி புதுசா இருந்து ச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு நாங்க வரும்போது நானு எங்க அம்மா எங்க அப்பா அப்ப வந்து பேசிட்டு வரோ இந்த கோயில் நல்லாருக்கு ரொம்ப நேரமா அங்க உக்காருல எல்லா சீக்கிர சீக்கிரொ வெளில வ இன்னோரு தடவ நம்பல்லா போலா அப்டின் சொல்லி பேசிட்டு வந்தோ அதனாலவே நாங்க தனியா கோயம்புத்தூருக்கு இதுக்காகவே போயி பாத்துட்டு வந்தோ
ம் ஊட்டி கொடைக்கானல்லா போயிருக்கீங்களாக்கா
ஆ போயிருக்கோ
ம் ம்
ஊட்டிக்கு ஒரு ரெண்டு தடவ பொயிருக்கோ கொடைக்கானல் கொடைக்கானல் ஒரு தடவ ஊட்டி ஒரு ரெண்டு தடவ எல்லா இந்த மாரி டூர் போம்போது போனதுதா எல்லா டூர் பஸ்ல போனதுனால அப்ப அப்போ போயாச்சு அதர் ஸ்டேட் எங்கயும் போனதுல்ல நமக்குள்ள சுத்தி பாத்தாச்சு அதெல்லாம் போனதுல்ல அங்க ஒங்க ஊர் பக்கொ இருக்க கோடி லிங்கேஸ்வர் பாக்கணுன் ஆச இன்னு அதையே வந்து பாக்கல
அதாம்மா எங்கருந்து எங்க அறு இல்ல இல்ல எங்க ஊர்ல இருந்து அறுவது கிலோமீட்டரு கே ஜி எப் லந்து கே ஜி எப் ல இருந்து பத்து கிலோமீட்டர்
ஓ அங் போலான் நெனைச்சிட்டுருக்க அங்க இன்னு போனது கெடையாது ஆமா
ம் ம்
போனதில்ல அந்த பக்கம் புட்டப்பர்த்தி போய்ருக்க புட்டப்பர்த்தி சாய்பாபா கோயில் இருக்கு பாருங்க
கா தெர்லிங்க்கா
அங்க அதே பக்கந்தா ஆம் இது ஏன்னா ஆந்திரா பக்கொ வரு
அக்கா இருங்க
ஆம்